க்லோ
ஹலோ ஹாய் மேம்
ஆ ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் மேம்
ஆ எப்படி இருக் நல்லா இருக்கே அதுக்கு நீங்க எப்டி இருக்கீங்
ஆ நல்லா இருக்கே மேம் வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்கோ அப்புறோ எப்டி போச்சு லீவ் எல்லா சமர்
சம்மர் சம்மர் எங்களுக்கு பசங்க இல்ல
இல்லையா ஆனாலு நம்ம சொல்லுவமே ஆ இல்ல இல்ல எப்படியா இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ஏப்ரல் மே எல்லாரோட ஆல் ஓவர் சம்மர் ஆயிடு
ஆமா ஆமாமாமா கெஸ்ட் எல்லா வீட்டுக்கு வருவாங்க கெஸ்ட்ட்லா வந்தாங்க அ
சேரி ஓகே ஓகே கே
எல்லாறு வீட்டுக்கு வந்தாங்க சம்மர் லீவுக்கு ஆ போச்சு ஏது வாட்டுக்கு
ஆனா உங்களுக்கு பாப்பாவோடே ஆ பாப்பாவோடயே டைம் ஓடிரூ
ஆமா இந்தா இப்ப ஏ கூட்டிக்கிட்டுத திரியிறே வெளியே எப்டியே ஃபிரீயே இருக்காத் பசங்க இருக்காங்களா உங்களுக்கு
எனக்கு ஒரு பொண்ணு மா ஒரே பொண்ணு
ஆ ஸ்கூல் படிக்கிறாங்களாமா
மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டே
அப்படிங்களா செரி செரி ஸ் சரி வாய்ஸ் பாத்தா அப்டி தெர்லயே பசங்க இருப்பாங்க போல நெனச்ச குட்டி பசங்க
சேர்சேர் சேர் சேர் சாப் டச்சா பாப்பாலா சாப்ட்டலா ம்
திட் நடந்துகிட்ருக்கு அவுகல ஆமா அவு தூங்க பத்து மணி ஆவு
ம் பாப்பாக்கு சாப்பாடுலா எப்டிப்பா குடுப்பீங்க
சாப்பாடு நைட்டு தோச தேங்கா பால் அப்றோ ஒரு இது சத்து மாவு வச்சிருக்கே மேம் அதெல்லா கிண்டி குடுக்குறது அந்த மாரி காலையில ராகி
ஆ ஹா அதேஸ்
பால்ட்ரடு அந்த மாரிலா குடிக்க மாட்டாக
அப்பே இல்ல நம்ம இது இருக்குலயா பொட்டேட்டோ இருக்குலையா
ஆ
சும்மா நம்ம காலையில சாம்பார்கே வைக்கும் போது சாம்பாரோ ஏதோ ஒரு கொழம்பு ஒரு பொட்டேட்டோவ நல்லா கழுவிருங்க மேல இருக்குற தோல் லா சீச்சிட்டு அந்த கொழம்புல அப்டியே வேக விட்ருங்க
அ
வேகப் போட்டு ஒரு லெவன் போல நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுனா குடுப்போ இல்லயா அதுக்கு பதிலா இந்த பொட்டேட்டோவ குடுக்கலாம் கேரட் குடுக்கலாம் கேரட்ட இது வச்சிர்ணும் சும்மா ஜஸ்ட் மேல வச்சுட்டு நல்லா ஸ்மெஷ் ஆயிடும்
ம்
நல்லா சாப்டுங்க கொழந்தைங்க அது ஸ்வீட்டா தா இருக்கும்
அப்டிங்களா நா இதுவரை ட்ரை பண்ணது இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே
ரொம்ப நல்லது கொழந்தைங்களுக்கு
அ
இத வந்து டெய்லி ஒண்ணா வச்சுக்கணும் இன்னிக்கி பொட்டேட்டோனா நாளைக்கி கேரட்டு அதுக்கடுத்து பீட்ரூட்டு திருப்பி அது ரூட்டினுக்கு வ
ஆ குடுத்தா பழகிரும் நம்ம உம் குடு க்காமே இருக்கவும் அது பழக மாட்டேங்கிது எது குடுத்தாலும் துப்பி விட்டுது
ஒ ஒன் ஒன் இயர்க்கெல்லாம் பேபிஸ் என்ன பண்ணுனா எல்லாமே சாப்ட கத்துட்டு இருந்துருக்கணும்
அ ஆ இன்னுமே இந்த மேடத்துக்கு நா பருப்பு சோறு தா செஞ்சு குடு த்துகுட்ருக்கே மதிய
ஆ அது தான் பா நாம பண்ற தப்பு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கொழந்தைங்க இப்ப எட்டு வச்சு நடக்குதுங்க இல்லையா சோ நடக்க ஆரம்பிச்சு ட்டாங்க அப்டின்னாலே அவுங்குளுக்கு வந்து அந்த டைஜஸன் சிஸ்டம் வந்து நல்லா கொஞ்சோ ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்
ஆ
அப்போ நம்ம இன்னும் என்ன செய்வோம்னா அந்த அஞ்சு ஆறு மாசத்துல ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி குடுப்போம் தெரியுமா சாப்பாட அதே மாதிரி தான் என்ன மிக்சில போட்டு ஸ்மாஷ் பண்ணுவோம்
ஆ ஆமா ஏன்னா அ ஆ
எப்டிமா பண்ணணும் சாதத்த நல்லா வேக வச்சிற்ணும் ஒரு பவுல்ல போட்டு கையிலியே நல்லா மசிக்கணும் சூடா இருக்கும் போது மசிக்கணும் நம்முளுக்கு கொஞ்சோ உங்க கை சுட தா செய்யும் அது கொழம்பு ஊத் திட்டு மசிச்சோனு வச்சுகோங்க மசியாது
உம் முன்னாடியே மச ஆ ஆ
அதுல வந்து கொழம்போ நெய்யோ பாலோ ரசோ சாப்பாடுல ஊத்தி குடுத்து பாருங்க அப்டி சாப்டுடுங்க பிள்ளைங்க அந்த டெய்லி வேனி
ஆ இதுக்கு வந்து மசிச்சே குடுத்து பழகிடுச் சு மேம்
இல்லப்பா அதுல இனிமே அப்டி செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த டேஸ்ட்ட மட் டுமே குடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட் கைல பு அதுல இப்ப இது வந்து ஒரு கிண்ணோ நிறைய குடுக்குறோன்னு வச்சுக்கோங்களே நம்ம கையில மசி அதத்தா ஒரு பத்து வாய் ஊட்டுனா கூட போது
ஆ நமக்கு வந்து அது ஃபுல்லா சாப் சாப்ட்டு முடிச்சாதா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அதனால சேரி அத விருப்பப்பட் சாப் சாப்டறதயே சாப்டட்டுனு சொல்ட்டு விட்றது மேம் ஆ
கொஞ்ச சாதொ குடுங்க சாத குடுக்குபோது என்ன செய்னும்னா நீங்க வீட்டுல மட்டன் செய்றீங்க அப்டினா அந்த இது இருக்குயக்ஷ தில்லையா ஆ ரெண்டு பீஸ் மட்டன் எடுத்துக்கணு சாதத்த மசிக்க கூடாது இதுல மிக்சில போட்றக் கூடாது ரெண்டு பீஸ் மட்டனையு அந்த கறி சாறு இருக்குல்ல
ஆமா மேம்
அதையு லைட்டா போட்டு மிக்சில நல்லா அடிச்சம்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆயிடு
ம் அதுல சோற போட்டு பெசஞ்சு கொடுக்கு ஆ
மட்டன நல்லா பிச்சுகொடணு
ஆஅ
ஃப்ர்ஸ்ட் டைம் குடுக்குபோது இப்பதான் நீங்க குடுக்கவே பழகுறீங்க சாதத்தை முழுப்பக் க வந்து அதுகளுக்கு வந்து சிக்குனு தெரியு
மிக்ஸில அடிக்க கூடாது கையில மசிச்சு இந்த மட்டன் இதெலாம் போட்டு நல்லா இது பண்ணி குடுத்து பாருங்க அவ்ளோ டேஸ்ட்டா புள்ளைங்க சாப்டுவாங்க
ம் தேங்க்ஸ் மேம் டிப்ஸ் நெறைய சொல்றீங்க
அதுக்கு கொஞ்சோ பசி தாங்கு ம் அந்த டஜிஷியன் பார்ட் ஒர்க் ஆகு
நம்ம எதயுமே புதுசா ட்ரை பண்றது இல்ல புதுசா ஏதாசும் செஞ்சு குடுத்தா அதை வாயில வைக்காதுங்க
அப்டி அது ஆஹா நீ நீங்க இப்டி பண்ணி பாருங்க பிடிக்கு கொழந்தைகளுக்கு
சரிங்மா
கே டேஸ்ட்டா இருந்தாதா சாப்டுவாங்க
ஆ
குடுக்கறது டேஸ்ட் இல்லனா கொழந்தைங்க சாப்டாதுக
ஆ
டேஸ்ட்டாருக் ஏன்ன அதுதான் வேணுன்னு கேக்குங்க
ஆ
சாதம்லாம் கையில மசிச்சு குடுத்து பாருங்க
ஆ செரிங்கமா
ஒரு டைம் ரெண்டு டைம் அப்டி பண்வாங்க அப்றமா அவங்க பழகிகுவாங்க
ஆ ஆமாமா அப்டிதான பண்ணணு
ம் ம் ம்
நீங்க எந்த ஊரு மேம்
நம்ம அது பத்திலாம் சொல்ல வேண்டாமே
ஓகே ஓகேஓகேஓகே மா உங்ளுக்கு சாப்பாடுலாம் எந்த மாரிபுடிக்கு
யார்க்கு எனக்கா
ஆ உங்ளுக்கு தா
நா எல்லாமே சாப்டுவேன்ப்பா நார்மலா சாதம் அந்த மாரி தான் பட் இதுதான் புடிக்கும் இதுதான் புடிக்காதுன்னல்லாம் கெடையாது
ம்
பிரியாணி லவவர்னுல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாணி என்னைக்கும் ஒரு நாள்
ஆ
அது ரொம்பல்லாம் சாப்ட மாட்டேன் இப்ப வந்து மெயின்டன் பண்ணனும்லையா
ஆமா ஆமா ஆமா இப்ப இருக்கிற காலத்துல
நாங்க ஃபார்ட்டி இயர்ஷ்க்குதா ரொம்ப மெயின்டென் பண்ணனு
ஆமா மேம் இப்பயே ஒரு பேபி பெ த்ததுக்கு அப்புறமே உடம்பு ஒண்ணும் முடிய மாட்டிங்குது
ஓ நா வந்து பிரியாணி சாப்பிடுவேன் பட் அளவா சாப்பிடுவே இப்ப இன்னொரு மே டிப்ஸ் எப்படின்னா சாதோ ஒரு கை தா இருக்கணு
ம்
ஒரு பங்கு சாதமு ஒரு பங்கு குழம்பு ரெண்டு பங்கு காய் ஒரு பௌல்ல வந்து ஆ உனக்குபா ஒரு பவுல் ஒரு பவுல் சாதோ எ எனக்கு வந்து கிராம் கணக்குல சொல்ல தெரியாது பட் நா சாப்புடு ஒரு பவுல் சாதோ அதே ஒரு பவுல் வந்து குழம்பு எடுத்துக்கணு
ஆ
ஒரு பவுல்ல இன்னொரு காய் ஒரு பவுல்ல இன்னொரு காய் ஆமா ஆ இந்த சாதம் ஃபுல்லா குழம்பு ஊத்தி சாப்பிட்டம்னா நம்ளுக்கு வயிறு ஃபுல்லா இந்த காயும் சாப்ட்டம்னா
ஆமா ஆமா ஃபுல் ஆயிரும்
நம்ம இது தெரியாம என்ன பண்றதுனா மூணு பங்கு சாதமு ஒரு பங்கு கொழம்பு எக்ஸ்ட்ராவா காய் சாப்பிடுவோ
ம் ஆமா மேம்
அதுதான் நமக்கு ஒடம்பு போட்றது பாப்பா அழரா
வீட்டுக்கு வர மாட்டாங்களா இப்படியே ரோட்லயே திரிவாங்களா
செரி பாருங்க நீங்க குழந்தைய பாருங்க ஓகோ ஆப்பா
ஆ சரிங்க மேம்
ம் ம் பாய்மா பாய் பாய்
நைட்டுக்கு என்ன சாப்பாடு மேம்